சரி வணக்கம் தோழி பேசுனது கேக்குதா
அ உங்களுடைய குரல் எனக்கு தெளிவாக கேட்கிறது நீங்க இன்னிக்கு பாத்தீங்கன்னா நா ஒரு வகையான இனிப்பு வகை செஞ்ச அத பத்தி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சுட்டே இருந்த நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க அத பத்தி நா சொல்லலாமா பேசலாமா
ஆ பேசலா தோலி சொல்லுங்க
பொதுவா உங்குளுக்கு இனிப்பு வகைகள்லா புடிக்குமா
ஆ எனக்கு இனிப்பு வகைகள்லா புடிக்கும் தோலி உதாரணமா சொல்லணும்னா ஜாங்கிரி லெட்டு ஆ இதெல்லா எனக்கு புடிக்கும் பால்கோவா இதெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கோ தோலி
ஓ நல்ல விஷயோ சொல்லியிருக்கீங்க நா என்னன்னா வீட்லயே செஞ்சே ஒரு பாசி பருப்புனு சொல்லுவாங்கல்ல பச்சை பயறு அதுல ஒரு அல் அல்வா மாதிரி செஞ்சே அது ரொம்பவே நல்லா வந்திருந்தது அத பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லலாங்களா
ஆ பேசலா தோலி
ஓ பாசி பருப்பு தோல் நி தோல் நிக்கிய பாசி பருப்பு வன்னா பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க அது கடைகள்ல விக்கோ அத வாங்கிட்டு அத வந்து நா ஒரு குக்கர்ல வெச்சுட்டு குக்கர்லயோ இல்ல ஒரு வானொலியிலயோ அ வெறுமனே வருத்துட்டு எண்ணெய் விடாம வரத்துட்டு அதுல லே ச நிறம் மாறனதுக்கப்புறோ அதுல தண்ணீர் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரோ ஊற வெச்சுட்ட
ஆ ஓகே
அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு மணி நேரோ ஊர்னதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு குக்கர் குக்கர்ல வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் அந்த மாதிரி அதிகமா விச விசில் வர அளவுக்கு அத வேக வெச்சுகுங்க எதற்க் இருக்காங்கன்னா அது நல்ல மைய வேகணோ கூல் கணக்கா வரும்பாங்கல்ல அந்த மாதிரி வர்ற மாதிரி மைய வேக வெச்சுடுங்க
ம் ஓகே தோலி
அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வானலி ல நீங்க ஒரு தேவையான அளவுக்கு முந்தட்டு முந்திரி திராட்ச இதெல்லா அந்த எண்ணெயில நெய்யு ஒரு வாசம் இல்லாத எண்ணெய் உதாரணமா ஒரு சூரியகாந்தி எண்ணேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எண்ணைல முந்திரி திராட்சய வரத்து எடுத்துட்டு அதே எண்ணெய்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரவா இருக்கோல
ம் ஆமா
ஆ நீங்க ஒரு டம்ளர் பைத்தம் பருப்பு ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ரவா அதே அளந்துட்டு அதது வந்துந்த எண்ணெயிலயே பொறிச்சி எடுத் பாத்துக்கோங்க
ம் செரி
எடுத்துட்டு நா ஏற்கனவே நீங்க வேக வெச்சிருப்பீங்கல்ல நல்லா மசிய வெந்த பாசி பருப்ப அதுல ஊத்தி அந்த கொ வருத்த எண்ணெயில ரவா விட்டதுக்கு அப்புறமா இத ஊத்தி நல்லா கெளறிட்டே இருங்க
உம் ஓகே தோழி
அ தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவ அப்டின்னு யோசிக்கிறீங்களோ அதே அளவுக்கான ஒரு க வெள்ள பாகு எடுத்து வச்சிருந்து அத இதுல ஊத்தி நீங்க கிண்டிட்டே இருக்க வேண்டியதா அதாவது அடியெல்லா பிடிக்காது அது ஒரு திக்கு டெக்ஸர்கக்கு அல்வா மாதிரி மாறி டு நீங்க அத பாக்க வந்து ஒரு பால்கோவாவோட ஒரு மணோ இருக்கு அல்வா மாதிரியான சுவையு இருக்கு சில நேரங்கள்ல சர்க்கரை பொங்கல் மாதிரியான நிறம் இது வந்து எல்லா இனிப்பும் கலந்த மாரி ஒரு கலர்ல அது இருக்கு நீங்க வெள்ளை பாக ஊத்தி கிண்டிட்டே இருக்கும் போது
ஓ ஓகே ஓகே தோழி
அஹ் அது மிகவு ஒரு அருமையான சுவையில இருக்கு நீங்க அவங்களுக்கு பெரும்பாலும் இனிப்பு வகைகள் செய்யல அதுல உப்பு சேர்க
ஆமா ஒரு பிஞ்சு உப்பு லைட்டா போடறது பழக்கோ உண்டுதா தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க எந்த இனிப்பு வகையா இருந்தாலுமே அதோட சுவை நமக்கு முழுசா வெளிப்படணும்னா அதுல சிறிதளவு உப்பு சேர்க்கணு அந்த மாரி இந்த இனிப்பு வகையிலயுமே நீங்க சிறிதளவு உப்பு சேர்ந்துட்டு இறுதியாக ஏலக்காய நுணக்கி போட்டு வாசத்துக்காக மேல நெய் விட்டுடுங்க அது நல்ல ஒரு சுவையா இருக்கு வேற ஏதேனு உங்களுக்கு இனிப்பு வகை இருந்தா சொல்றீங்களா உங்களுக்கு தெரிஞ்சது
ஆஹ் எனக்கு தெரிஞ்ச இனிப்பு வகை வந்துட்டு நா கேசரி செய்வே இது எல்லாருக்கு தெரிஞ்சதுதா உஹம் அது செய்யறதுல எனக்கு கொஞ்சோ ஃபர்ஸ்ட்லா நா செய்யும்போது எனக்கு அந்த அளவுக்கு வரவே இல்ல தோழி செட் ஆகாம நல்லாவே செய் அந்த மாரி இருந்துச்சு இப்ப கொஞ்ச கொஞ்சமா நா வந்துட்டு அத செய்ய கத்துக்கிட்டு இப்ப நா நல்லா செய்வேனனு கேட்டா ஓகே இப்ப வந்துட்டு சாப்படுற அளவுக்கு நா நல்லா செய்வே அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா அது மாரி உங்களுக்கு எதுவு நா ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டே அந்த மாரி இது ஒரு கா டிஸு
ஆமா நீங்க சொன்ன கேசரி கூட அப்படிதா கேசரி பெரும்பாலான நேரங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா ரொம்பவே வந்துட்டு கொலைஞ்சிப்ப ரவா கொலைஞ்ச மாதிரி ஒரு சில நேரங்கள்ல ஆயிடு முன்னாடிலா ஒரு சில நேரங்களல பாத்தீங்கன்னா அரைவேக்காடுலேயே போயிடும் நீங்க எந்த மாதிரி செய்வீங்க அதுக் கரெக்டான பக்குவம் வர்றதுக்கு அதுவுமே எனக்கு சொல்லி் குடுத்தா நல்லாதா இருக்கு
ஆஹ் நா இப்ப எப்டி செய்யறே அப்டின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்ட் ரவ்வாவ்வ நல்லா வறுத்து எடுத்துக்கிறது வறுத்து எடுத்துக்கட்டுனா ரொம்ப ரொம்ப வறுக்காம லைட்டா பொண் நெரம் வரப் போற மாதிரி இருக்கிறப்ப வறுத்து எடுத்துட்
நெய் ஊற்றி வறுப்பீங்களா இல்ல சாதாரணமா வ வேறுமனே வாணாலயில வறுப்
இல்ல இல்ல நெய் ஊத்திதா நெய் ஊத்தி ஆஹ் ரவ்வா போட்டு நல்லா பொண்நிறமா வரும்போது வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணு அதுக்கடுத்து இன்னொரு ஆஹ் வாணலிய இல்ல அதே வாணெலியை எடுத்து வச்ச வாணலியிலயே திரும்ப கொஞ் நல்லா கொஞ்சோ எக்ஸ்ட்ரா என் நெய் ஊத்தி அஹ் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா ஒரு பொண் நிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கணு அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன் அப்டின்னு பாத்தீங்கன்னா திரும்ப அந்த இதுலேயே வந்துட்டு இந்த ரவ்வாவை போட்டுட்டு அஹ் நல்லா கிண்டிட்டு இருக்கும் போது தண்ணி வந்துட்டு இப்போ ஒரு கப்பு ரவ்வானால் ரெண்டு கப்பு தண்ணி அந்த கணக்கு அது மாரி இப்போ நா ஒரு கப்பு ரவ்வா எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ரெண்டு கப்பு ரெண்டு ரெண்டரை ரெண்டரை வரையுமே ஊத்தலா ஆஹ் அ தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு ஆஹ் அதுக்க அடுத்து ஒரு பிஞ்சு உப்பு இதெல்லா போட்டு நல்லா நம கிண்டிக்கிட்டே வரும்போது நமக்கே வெந்த பதம் வந்துட்டு தெரிஞ்சிடல ஆஹ் வெந்து வெந்த இப்பதா தெரிஞ்சதுக்குப்புறோ என்ன பண்ணு அப்டின்னா முந்திரி திராட்சை லாஸ்ட்டா போடணு ஆனா இப்ப நம்ம நல்லா கெட்டியா வரும்போது அதுக்குப்புறம் ஜீனி போட்டோம்னா கொஞ்சம் பெட்ரா இருக்கு ஏன்னா நம்ம நல்லா இறுகி வரும்போது நெய் ஊத்திட்டு அது மேல நம்ம ஜீனிய போட்டு கிண்டும் போது அடிபிடிக்காம நல்லா கிண்டனும்னா அப்டின்னா அந்த ஜீனி துகள்கள் மேலப்படும்பது இன்னும் கொஞ்சோ எலகி வரும் அந்த மாதிரி எலகி வர நேரத்துல நம்ம முந்திரி திராசை இதெல்லா போட்டு நல்லா கிண்டி நெய் கொஞ்சோ எக்ஸ்ட்ரா ஊத்தி ஊத்தி நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னா நல்ல பதம் வந்துட்டு நல்லா வந்துரு சில சில என்ன பண்ணுவாங்க அப்டின்னா தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வறுத்தரவை அதுல தண்ணி கொதிக்க விட்டி வறுத்த ரவைய போட்டு அந்த மாரியு பண்ணுவாங்க ஒரு மா
ஆமா சகோதரி நீங்க சொன்னது ரொம்பவே சரி நானுமே எப்டின அந்த தண்ணீர்ல வந்துடு அ ஜீனீ கலந்து ஜீனி கொதிச்சதுக்கு அப்புறம் தா நா ரவா போட்டிருக்கே நீங்க சொன்னது மாதிரிய நான் நிச்சயமா முயற்சி செய்து பாக்றே நீங்க எப்டி சொல்றீங்கன்னா ரவா வெந் து வரும்போதுதா மேல ஜீனி போடணு
ஆஹ் ம் பஸ்ட்டூ எல்லா நீங்க சொன்ன மாரி தா நா ட்ரை பண்ணே அதுக்கப்புற வரலை அதுக்கப்புற இது வந்துட்டு யூடியூப்பில் பாத்துட்டு நான் செஞ்சு பாத்தே ஆனா நல்லாவே வருது இப்போ ஏன்னா நம்ம ரவ்வை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீனியை போட்டு நம்ம கிண்டும் போதும அது நல்லா எலகி வரு அந்த கல்யாண வீட்டுக் கேசரி சொல்லுவோம்ல அந்த மாடலுக்கே நல்லா எலகி வரு நம்ம நெய் ஊத்தி ஊத்தி கிண்ட கிண்ட
ஓ நிச்சயமாவே நீங்க சொன்னதை முயற்சி பண்ணி பாக்குறே ஏன்னா எனக்குமே பல நேரங்கள்ல கேசரி வந்து சொதப்பிதான் இருக்கு ஆஹ் வேறு எந்த மாதிரியான வீட்லேயே எளிதா செய்யக்கூடிய இனிப்பு வகைகள்லா உங்களுக்கு ரொம்ப எது இது புடிக்கு இதெல்லா அடிக்கடி செய்வே அப்டி ஏதாவது இருக்கா
அது மாதிரி பணியாரோ வந்துட்டு அடிக்கடி செய்வே இனிப்பு பணியாரோ ம் அது வந்துட்டு நா அடிக்கடி செய்வே என்னா நம்ம மாவ இட்லி மாவு அல்லு அரைப்போ இல்லையா அடிக்கடி அரைக்கும் போது கோ கொழந்தைங்க என்னோட ப கொழந்த பாத்தீங்கன்னா கொஞ்சோ இனிப்பு சாப்பிடுறதுங்கறனால ஆ நா பணியாரோ வந்துட்டு ஊத்தி குடுப்பே
ஓ இப்டி நீங்க அரிசிமாவுலே செய் நீங்களா இல்ல பாசி பருப்பு மாவு இல்ல கோதுமை மாவுல
இல்ல இட்லி மாவோட ரவ்வ சேத்துக்குவே ரவயு அரிசி மாவு கூட நா அந்த அளவுக்கு செய்ய மாட்டே இட்லி மாவும் ரவ்வ அதுக்கப்பறோ ஏலக்காய் ஒரு பின்ச் உப்பு கொஞ்சோ ஜீனி இத மட்டுமே வச் ச்சி கொஞ்சோ நல்லா கிண்டிட்டு ஒரு காம் பதினஞ்சு நிமிஷோ இல்லன்னா இருவது நிமிஷோ நல்லா ஊற விட்டுறணு ஊற விட்டுட்டு நீங்க திரும்பி எடுத்து பாத்தீங்கன்னா அது அப்டியே கொஞ்சோ என்ன சொல்றது கொஞ்சோ பொங்கு மாதிரி ரவ்வ போட்டிருக்கோம்ல்ல அதனால கொஞ்சம் பொங்கு நாப்புல வரு ரொம்போப் போங்கனா அப்பல்லா லைட்டா கொஞ்சோ ஊரி வரு அதுல வந்துட்டு நீங்க பணியாரோ சுட்டு பாருங்கல்லே அது நல்லாருக்கு இது வந்துட்டு நெறைய நம்ம போடணு இல்ல நார்மலா ரவ்வா சீனி இட்லி மாவு இத மட்டு வச்சுமே பண்ணாலு நல்லா வரு தோழி
ஓனா இது கேள்வி பட்டதுக் கெடையாது எனா பெரும்பாலான பணியாரம்னா வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்ல வெள்ளம் இந்த மாதிரியே தா முயற்சி பண்ணிருக் கோ நா ஜீனில நீங்க சொன்னது அது ஒரு அது நீங்க சொல்லும் போதே அத சாப்பிடணுங்கற ஒரு ஆர்வமு வருது
இது வந்து உம் இது வந்துட்டு நமக்கு டைமு வந்துட்டு ரொம்ப எடுக்காது கொழந்தைங்க சாப்புறதுக்கு டக்குன்னு செஞ்சு குடுத்தலா அதனால நா இப்ப இந்த மாதிரி தா பண்றது தோழி
ஓ சரிங்க தோழி நா வந்துட்டு சும்மா குழந்தைங்களுக்கு வெறுமனே கேசரியில வந்துட்டு குடுத்தாலோ இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கொடுக்கும் போது அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நா என்ன பண்ணுவேன்னா கேரட்ல வந்துட்டு பால்கோவா மாதிரி கொஞ்சோ செஞ்சு குடுப்பே அது நீங்க சாப்ட்ருக்கீங்களா
கேரட்டுல பால் கோவா மாரி யா
ஆமா தோழி
இல்லையே தோழி அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லையே
ம் ஏன்னா வந்துட்டு இருந்துட் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேரட்டு குடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால என்ன பண்றது நாங்க வந்துட்டு கேரட்ட வந்து சிப்ஸ் கட்டையில நல்லா நம்ம கோ பொரியலுக்கு செய்வோம்ல அந்த மாதிரி நல்ல கேரட்ட வந்து சிப்ஸ் கட்டையில நல்லா செதுக்கிறது
ம்
செதுக்கி வச்சதுக்கு அப்றோ ஒரு வானலியில வழக்கம் போல நம்ப முந்திரி திராட்ச இதெல்லா போட்டு பொன்னிறமா அ அந்த நெய் ஊத்தி வருறுத்து எடுத்துக்கிறது
ஓ ஓகே
ஆ எடுத்ததுக்கப்பறோ என்ன பாத்தீங்கன்னா இந்த கேரட்டு இருக்கும்ல கேரட் துருவல் அதுல வந்துட்டு இது நம்ப செய்யு போது பாத் த்தீங்கன்னா அடுப்பு ரொம்பவே லோ ஃபிளேம்ல இருக்கணு அப்பதா வந்துட்டு அது கருகாம இருக்கு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த கேரட் ட்ட வந்துட்டு நல்லா அந்த நெய் எண்ணெய் இருக்குல்ல அதுலயே நல்லா பொறிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜாது மேல ஜீனி போட்டுடுவே இது எல்லாமே லோ ஃபிளேம்லயே வச்சிட் ட்டு அது சுண்டி வந்ததுக்கு அப்புறமா பால் இருக்கும்ல்ல நல்லா வந்துட்டு நம்ம வீட்ல இருக்கிறப் பசும் பால்னா நம்ம அப்டியே ஊத்தலா அந்த மாரி பசும்பால் இல்லாத பட்சத்துல க், பாக்கெட் பால் தா வாங்குறோ அப்டின்னா கிரீம் மில்கன்னு சொல்லுவாங்கல்ல
ம் ஆமா
அ சாதாரண பால விட கிரீம்மில்க்தா அந்த டிக் ஒரு திக்கான டெக்ஸ்சர குடுக்கு க்ரீம்மில்க்கு நம்ம எவ்வளோ கேரட் போட்டுக்கோமோ அதுக்கேத்த மாரியான க்ரீம்மில்க் பால ஊத்திட்டு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது பால்கோவா மாதிரி திரிஞ்சு வர ஆரம்பிச்சுடு ஓகேங்க அது எப்படின்னாப் பால்கோவாவவுல ஒரு நல்ல ஒரு கேரட்ட சேத்து சாப்புற மாதிரியான சுவைக்குதா வரு அது திக்காயிடு நமக் அடிபிடிக்காம கிண்டிட்டே இருந்தோம்னா அதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபுல்லுமே லோ பிளேம்லதா வச்சிருக்கணு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நமக்கு ரெடி ஆயிடு ஓகேங்களா இதுல தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இறுதியா நம்ம ஏலக்காய்ன பவ்டுரு இருக்குல்ல அத போட்டு எறக்கிட வேண்டியதான் அப்படி உங்களுக்கு அந்த திக்னஸ்ஸா வராம சில நேரத்துல நீங்க அதிகமான பால் ஊத்திட்டீங்கன்னா திக்னஸ் கொறஞ்சிருக்கு அப்படிப்பட்ட பட்சத்துல நீங்க லேசா கொஞ்சமா வந்துட்டு கோதுமை மாவ வந்து தண்ணியில கரைச்சு அதுல ஊத்திக்கலா
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நம்ம நெறையா பேசுனோ அடுத்த கால்ல தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோழி
நன்றி